நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக் ரொம்ப நல்லா இருக்கேன் க்
ஆ நா ரொம்ப நல்லா இருக்குறேன் கொஞ்சம் உடம்புல தான் பிரச்சனையாக இருக்குது அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அவுங்க என்னடா ஆனா ஹெச்பிய எல்லாம் கம்மியா இருக்குது நீங்கள் நல்லா சாப்படணும் செய்யணும் கீரயெல்லாம் நெறையா எடுத்துக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நெறையா ய அட்வைஸ் தான் பண்ணாங்க அதான் சேரி உங்களுக்கு கொஞ்சோம் தெரியுமே அந்த கீர எல்லாம் எது தப்பா எதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோம் கேட்டுக்கலாம் அதுபடி நம்ம கொஞ்சோம் ஃபாலோ பண்ணனா நம்மளுக்கும் ஒடம்பு கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இப்ப கால்
ஓகே ஓகே நான் சொல்றேன் ஏன்னா நீங்க உங்களுக்கு ஹெச்பி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்பனு அப்டின்னா நீங்க என்ன பண்ணனும் டெய்லி வந்து என்ன பண்ணனும் முருங்கக்கீர இருக்குல முருங்க கீரை வந்து நம்ம பைசா கொடுத்தே வாங்க மா நம்ம வீட்லேயே இருக்கு ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரியாவே கெடைக்கிது அந்த முருங்க கீரிய ஆஞ்சி ஒன்னு ஃபிரை பண்ணி சாப்படுங்க உங்களால டெய்லி வந்து அந்த மாரி எடுத்துக்க முடியாது ஒரு நாள் என்ன பண்ணும் நீங்க பொறிச்சு ஃபிரை பண்ணி சாப்படுங்க இன்னொன்னு வந்து டால் பருப்பு கூட போட்டு சாப்படுங்க இன்னொரு நால் என்ன பண்ணும் நீங்க எப்டினா அந்த மாரி ரெண்டும் சாப்பிட முடியாத எனக்கு முடியல எனக்கு கீரயே பிடிக்காது அப்டின்னா என்ன பண்ணும் நல்லா பாயில் பண்ணுங்க பாயில் பண்ணி இந்த கருப்பட்டி துண்ட போட்டு அந்த அன்னைக்கு ஃபில்டர் பண்ணி நீங்க குடிங்க அந்த மாரி குடிச்சீங்க அப்டின்னா உங்களுக்கு ஹ ச் பி லெவல் ஒன் மந்த்லே உங்களுக்கு நல்லா இன்கிரீஸ் ஆயுரும் ஏன்னா இது வந்து என்னோட சிஸ்டருக்கு வந்து அப்டிதான் ஆஃப்டர அவ வந்து கன்சீவா இருக்க டைம்ல வந்து செவன் மந்தா இருக்கப்போ வந்து அவளுக்கு செவன் ஆயிட்டு செவன் ஆவுணோன டாக்டர் சொன்னாங்க இல்ல ஆஃப்டர் டூ இயர்ஸ் மந்த் டூ மந்த் அப்பறோம் உங்ளுக்கு டெலிவரி இருக்கப்போ இந்த மாரி இருந்தா வந்து நாங்க சிசேரியன் தான் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லி சொல்லிட் சொல்லிட்டாங்க ஆனா அதனால எங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்டின்னா இந்த மாரிதான் அவளுக்கு தண்ணி முருங்கக்கீர தண்ணி நல்ல பாயில் பண்ணிட்டு அதுல கருப்பட்டி போட்டு குடுத்தாங்க அப்புறோம் அரக்கீர இருக்குல அரக்கீர வந்து டெய்லி் ஃபுட்ல எடுத்துக்க சொன்னாங்க ஏன்னா அதுல வந்து ஹச்பி லவல் வந்து ரொம்ப இன்கிரீஸ் தா வோரு டேட்ஸ் மாதுளப்பழம் இந்த மாரி வந்து அவ டெய்லி மாதுளப்பழம் டெய்லி சாப்படுவா அப்பறம் டேட்ஸு டெய்லி சாப்படுவா இந்த மாரி வந்து நம்ம சாப்பட டெய்லி வந்து இந்த மாரி டெய்லி எடுத்துக்கிட போது வந்து அது போக இந்த கருப்பு திராச்ச இருக்குது இருக்குங்லா அதெல்லாம் தண்ணில போட்டு அப்டியே சாப்படலாம் இல்ல உங்களுக்கு சாப்பட மோடில அப்டின்னா ஜூஸ் போட்டு அடிச்சு நம்ம பண்ணி கூட குடிக்கலாம் அந்த மாரி குடிக்கப்போ வந்துஃபிளஸாவு ஃபீல் பண்ணுவீங்க இன்னொன்னு வந்து உங்களுக்கு ஹச்பி வல் ரொம்ப அதிகமாகும் நம்ம உடம்புல வந்து ரத்தமே நம்ம வந்து பெண்களா இருக்கோம் பெண்களா இருக்கப்போ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அதிக அளவு ரத்தோ தேவைப்படும் நம்ம வந்து ஏன்னா உடல் ரீதியாவும் நம்ம வந்து பாதிக்கப்படுவோம் ஏன்னா நம்ம அவ்ளோ வேலைகள் வீட்டு வேல காலயில இருந்து எந்திரச்சு சமையல் பண்ணி ஹஸ்பண்ட் வேலக்கி அனுப்பி ய் கெழந்தைல வேலக்கி அனுப்பிட்டு நம்ம கண்டினியூசா இந்த மாரி வேல பாக்கும்போது வந்து ஒரு ரத்தம் நம்ம உடம்புல இல்ல ரத்த சோக இல்லன்னா உடம்பு வந்து என்ன ஆகும்னா நம்ம எவ்ளோக்கு எவ்ளோ வேல பாக்குரோமோ அவ்ளோக்கு அளவுக்கு நம்ம பாடி வந்து என்ன ஆகும்னா வீங்கிட்டே போயிரும் அதனால வந்து நம்ம வந்து எப்பொழுமே வந்து ஃப்ரெஷ்ஷாவவே ஃபீல் பண்ண மாட்டோம் ஏன்னா ஒரு மாரி நம்மள பாக்கறத ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாவே காமிச்சுட்டு இருப்போம்
ஆமா நீங்க சொல்றது உண்மதான் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நெறைய பேர் என்ன சொல்றாங்க அவங்க ரொம்ப அப்டியும் அவங்க வெயிட் ஆக்கிட்டே போறாங்க கேட்டா நம்மளாம் ஹெல்த்தியா சாப்பட்டு நல்லா வெயிட்டா இருக்கிறாங்கன்னு நெனைக்கிறாங்க ஆனா அது கெடையாது நீங்க சொன்ன மாரி உடம்புல வந்து ரத்தம் இல்லாட்டனாலு அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து வெயிட் போட்டுக்கிட்டே தான் போகுமா அத வந்து அவங்க ரத்த சோக அப்டின்னு சொல்றாங்க அது வந்து தெரியாம எல்லா நான் குண்டாயிறேன் நல்லா சாப்பிட் நல்லவே ஹெல்தியா இருக்கிறேன் அப்டினு நினைச்சுக்குறாங்க அது இல்லாம அது மாரி நம்ம ரத்தத்த அதிகரிக்கிறதுக்து வந்து டெய்லி மே டாக் தா அண்ணைக்குதான் நெறைய ரொம்ப நேரோம் அட்வைஸ் பண்ணாங்க கீர எல்லாம் டெய்லி நெறைய சாப்படணும் அதுல வந்து இரும்பு சத்து இது அதிகமா இருக்கு இது அது வந்து ரத்த தொப்பய கொறைக்கிறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப் ஃபுல்லா இருக்கும் நீங்க டெய்லி அதாவது ஒரே கீரயா எடுத்துக்கிறாம ஒவ்வொரு கீரயா எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து நீங்க முருங்க கீர சாப்பட்டீங்க அப்டின்னு சொன்னா நாளக்கி வந்து வேற ஏதாச்சும் ஒரு வகையான கீர கீர எடுத்துக்கோங்க ஏன்னா டெய்லியுமே ஒவ்வொரு ஆ டெய்லியுமே ஒவ்வொரு வகையான கீரய வந்து எடுத்து எடுத்துகோங்க ஒரே கீரய வந்து இப்ப முருங்க கீரயே நம்ம டெய்லி சாப்பட்டாலுமே அது நம்ம ஒடம்புக்கு ஒத்துக்காது ஒவ்வருத்தவங்களுக்கு வந்து அந்தலூ மோசன் இந்த மாரிலாம் ப்ராப்ளம் வந்துரும் அதனால நீங்க வேற வேற கீரயா சேத்துக்கோங்க அது மாரி அந்த கண்ணுக்குலாமே இந்த கீர வகைகள் வந்து ரெம்ப நல்லது அதனால நீங்க டெய்லி அந்த மாதிரி கீர எடுத்துக்கிட்டு இந்த இதயும் கொஞ்சோம் பாத்துக்கோங்க உங்களோட இம்யூனிட்டியையும் அது ரொம்ப வந்து பூஸ்ட் பண்ணும் அது மாரி இந்த டைஜசன் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ரெம்ப ஃப்ரீயா உங்களுக்கு மோஷன் போறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மாரி நம்மளோட எலும்புகள பலப்படுத்துறதுக்கும் ரெம்ப உதவியா இருக்கு இப்ப நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு தான் பின்னாடி வந்து நம்மளுக்கு அந்த கால்வலி இந்த இதெல்லாம் வரும்போது அத நம்ம சாப்பட்டாலுமே அந்த நம்ம உடம்பு வந்து அத ஏத்துக்கிறோமா இல்ல அப்டின்னு சொன்னா நம்ம இப்ப சாப்படாம ஒரு அறுபது வயசு கிட்டோ ஐம்பது வயசுக்கு மேலயோ வந்து கீர வகைகள் நான் நெறைய சாப்ப சப்றேன் டெய்லி நம்ம சத்தானதா எடுத்துக்கிறேன் அப்டின்றப்ப வந்து அது நம்ம ஒடம்பு வந்து ஏத்துக்கிறாதா அதனால நம்ம எலும்புகள வளப்படுத்தணும் அப்டின்னு நினைச்சோன்னா அந்த கால்சியம் இதெல்லாம் இருக்கிற பொருள வந்து நம்ம இப்பயே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னுலாம் நெறைய சொன்னாங்க நம்ம கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு வைட்டமின் ஏ தேவ நம்ம கண்ணுக்கு வந்து அதுதான் ஆரோக்கியத்த குடுக்குது அப்டின்லாம் நெறைய சொன்னாங்க டாக்டர்ஸ் வந்துஹ அதனால தான் செரியா ஓகே நம்ம இதெல்லாம் இனிமேல் எடுத்துக்கணும் எந்தெந்த ஃப்ட்ல எதது இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதல்லாம் எடுத்துக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நானுமே ஒன்னனா டரை பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கறேன்
நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா இப்ப நம்மளுக்கு கண் பார்வ தெரியணும் அப்டின்னா உண்மைக்கு என்னிக்கோ நாயென் பொண்ண என்னோட பொண்ணு வந்து சின்ன வயசு தான் அவளுக்கு வந்து கண் கண்ணல பார்வெல்லாம் ஹையா இருக்கு அவளுக்கு வந்து மைக்ரன்ஸ்கல ப்ராப்ளம்நால அவ கண்ணாடி போட்டிருக்கா இருந்தாலும் நான் சொல்லுவன் அந்த தலைவழி வந்து என் சின்ன வயசுல வருது அதனால நீ புட்லாம் சாப்படணும் ஏன்னா அவ வந்து சாப்பட மாட்டா நானவெஜ்ஜு சுத்தமா எடுக்க மாட்டா ஏன்னா கீரகள் வந்து கீரகள் வந்து பொண்ணகன்னி சாப்பட்டனா உனக்கு கன்னாடி வந்து இந்த மைக்ரன்ஸ் அதலாம் வராது உன்னோட நரம்புல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிறும் உனக்கு இந்த மாறி ப்ராப்ளம் வராது சொன்ன சொல்லல இப்ப வந்து நான் வீக்லி த்ரீ டைம்ஸ் கீரை பண்றேன் ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை பண்ணுவேன் ஒரு நாளைக்கு சிறுகீரை பண்ணுவேன் ஒரு நாளைக்கு இந்த சொலுவோல மனதக்காலி கீர சில நேரம் வயிறு வலிக்கும் வயிறத்துல வந்து எதுவும் புண்ணு இருந்தாலும் அந்த மண தக்காளி கீர வந்து ரொம்ப குணப்படுத்திடும் அது வந்து ரொம்ப மருந்து நல்ல மருந்து ஆக்சுவலி என்னன்னா என் மம்க்கு ச நான் வந்து வாங்குறது வந்து ஒன்னும் ஒன்லி அரக்கீர மட்டும் தான் நாங்க இருந்த இடத்துல கிடந்துச்சு இப்ப நாங்க வில்லேஜ் கிட்ட வந்து எங்க ஊர்ல வந்து இப்ப லீவ்ல வந்திருக்கோனால சிறுகீர அரைக்கீர அதுப்பறம் பொன்னாங்கண்ணி கீர கெடைச்சிருக்கு அப்பறம் இன்னொன்னு பருப்பு கீர சொல்றாங்க ஆஹ் பாலக்கீர வரும் செவப்பு கீர வரும் அப்பறம் மணத்தக்காளி கீர வருது மணத்த தக்காளி கீர எல்லாம் ரொம்ப கண்ணு வயிறத்துக்கு நல்லது சிறுகீர எல்லாம் கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிச்சியே கொடுக்கும் ஆனா என் பொண்ணு வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்டா டேஸ்ட் இருக்குமா அப்டின்னு சொல்லி சிறுகீர வந்து அவளுக்கு ரொம்ப குடிச்சிச்சு விரும்பி சாப்படுறா
ஓ செரி செரி ஏன்னா அந்த நீங்க சொன்ன மாரி மனத்தக்காளி கீர வந்து ரொம்பவே நல்லது நம்ம வயிறு புண்ணு ஆத்துறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ரெம்பவே நல்ல ஒரு மருந்த ஆ இருக்கும் அந்த நம்ம எல்லாத்துக்குமே அந்த இது எடுத்துக்கிற போது கொஞ்சம் அது நம்மளுக்கு ஹெல்ப்புல்லா இருக்கும் தான் நன் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மணத்தக்காளி கீரயை சாப்பிடும்போது ஒவ்வொருத்தரு அல்சர் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது அப்டின்றப்ப வந்து அந்த மணத்தக்காளி கீர எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ரொம்பவே நல்லது வயிற்று புண்ணாத்தும் நம்மளோட உடல் ஹீட்ட வந்து ந்து குறைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகி அவங்களுக்கு ஸ்டோமக் பெயின் அந்த மாரிலாம் இருக்கும்போது அந்த மணத்தக்காளி கீர சாப்படும் போது ரொம்ப அவங்க வந்து ஒரு கூலா பீல் பண்ண வக்கும் இந்த மாரி இம்யூனி போஸ்ட் பண்றதுே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது மா முக்கியமா இத்தீங்கன்னா லிவர் எல்லாம் நைய பேருக்கு ப்ராப்ளம் வருது பேட்டி லிவர் அப்படி அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஆ கல்லீரல் அதயும் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு இந்த கீர வந்து ரொம்பவே உதவியா இருக்கு அது மாரி இந்த கெழந்தைகளுக்குகெல்லாம் பாத்தக்கோங்க அவங்க சுறுசுறுப்பா இருக்கணும் அப்டின்னு சொன்னாலே இந்த கீர வகைகள் வந்து டெய்லி இன்னும் புத்துணர்ச்சிய சுறுசுறுப்பாவும் இருப்பாங்க ஒவ்வொரு கெழந்தை பாருங்க மந்தமா ஒரு இடத்துல டயர்ட் எப்ப பாரு டல்லா உகாந்துட்டே இருப்பாங்க இந்த கீர சாப்படுற கெழந்தைங்க வந்து அப்டி இல்லாம எப்மே ஆக்டிவ் அ இருப்பாங்க அதனாலதான் நம்ம கெழந்தைங்களுக்கு வந்து எப்வுமே கீர வந்து நெறைய கொடுக்கணும் அவங்களோட டெய்லி உணவுல வந்து ஏதாவது ஒரு வகையான கீர வந்து இருக்கணும் பழக்கப்படுத்தணும் அப்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது மாரி நம்ம கெழந்தைங்களுக்கு என்னென்னது தேவை இரும்பு சத்து கால்சியம் விட்டமின் ஏ பீ நார்ச்சத்து இந்த மாரி நெறைய கீரகளை வந்து நெறைய ஆ இசத்துக்களை வந்து நம்மளுக்கு தேவை அதனால ஒவ்வொன்னு ஒவ்வொரு கீரயிலயும் ஒவ்வொரு சத்து இருக்குது அப்டின்றப்ப வந்து டெய்லி ஒண்ணு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஈக்குவலா வந்து எல்லா சத்துக்களுமே அவங்களுக்கு கெடைக்கும் அதே மாரி கீரய ஒரே மாரி ஒரு கூட்டாவோ இல்ல குழம்பாவோ அப்டி வச்சு குடுக்காம ஒரு நாள் நீங்க சொன்ன மாரி கீர கூட்டு கீர சாறு கீர ரசம் பொரியல் இந்த மாரி முறையில விதவிதமா நம்ம ட்ரை பண்ணோம்னா அவங்களுக்குமே அவங்க அத விரும்பி சாப்படும் போது அவங்களுக்கு அந்த தேவையான சத்துக்கள் எல்லாம் கெடைக்கும் இப்ப ஒரு பொருள நம்ம கொடுக்குறோம் அவங்க சாப்படறாங்க அப்டின்னா பிடிக்காம சாப்பட்டாங்கன்னா அது வந்து உடம்பல சேராது அவங்க பிடிச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பட்டாங்கன்னா தான் அதோட முழு பயணமே அவங்களுக்கு வந்து கெடைக்கும் அதனால அவங்களும் அதை விசி விரும்பி சாப்படுற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாரி செஞ்சு கொடுத்தோனா அவங்களுக்கும் உடம்பும் ஆரோக்கியம இருக்கும்
இப்ப நீங்க சொல்ற மாரி இப்ப சின்ன கெழந்தை எல்லாம் சாப்பட மாட்டாங்க மாமி எனக்கு கீர பிடிக்காது கீர பிடிக்காதுன்ன நான என்ன பண்ணனால இந்த கீர மால்ட்டுன்னு இருக்கு பாலக்கீர மால்ட்டு பொன்னாங்கனி பருப்பு கீர மால்ட் எல்லாம் அது வந்து கெடைக்க கடயிலயும் கெடைக்க இப்ப நம்ம வீட்லயுமே நம்ம கீரய வந்து என்னல்லயே காய நல்லா கழுவி கா காய வச்சு அந்த மால்ட் பண்ணலாம் கொஞ்சம் பால் பவுட்ரு அந்த கீர அதுக்கப்பறம் அதல்லாம் தேவையான நடஸு்க எல்லாம் போட்டா அது ஒரு மால்ட் ஆயிடும் அந்த மாரி பண்ணி கூட நம்ம பால்ல கலந்து கொடுக்க போப்போ குழந்தைகளுக்கு அது தெரியாது இது கீறன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு நான் அப்படி கொடுத்தேன் மம்மி நல்லா இருக்கும் மம்மி நல்லா இருக்கும் மம்மி ஆனா கிரீன் கலர்லதான் இருக்க நல்லா இருக்கும் மம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எம்மையா சாப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு பரவாில்லைய ஒன் வீக்லயே ஒரு இப்பா கால ஆயிட்டே அப்படின்ண்ணனு அந்த மாரி வந்து நம்ம கீரகள் வந்து கெழந்தைகளுக்கு அறிமுகம் ப்படுத்தணும் அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாரி குழம்பு இந்த பொரியல் வைக்காம அவங்களுக்கு எந்த மாரி கொண்டு போனா அவங்க விரும்பி சாப்படுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம அத கண்டிப்பா அறிமுகப்படுத்தணும்
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதான் ஏன்னா எல்லா கெழந்தைகளுக்குமே வந்து எல்லா விதமான உணவுப் பொருட்களுமே பிடிக்காது ஒவ்வொரு கெழந்தைகளுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும் ஒரு கெழந்தைக்கு கீர கூட்டு பிடிக்கும் ஒரு கெழந்தைக்கு கீரை அதாவது அது சூப்பாக வச்சு கொடுத்தா பிடிக்கும் ஒவ்வொரு கெழந்தைங்களுக்கும் அந்த குழம்பா வச்சு கொடுத்தா பிடிக்கும் அது மாரி அவங்க டெஸ்டிக்கு ஏத மாரி நம்ம பண்ணிடுத்தோம்னா அவங்களும் அத சாப்பட்டு நல்லா ஹெல்தியா இருப்பாங்க ஓகே உங்ககிட்ட பேசினது நெறையவே தெரிஞ்சுக்கிட்டு நானும் இனிமேல் அந்த மாரி இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி என்னோட ஹெல்த்தையும் கொஞ்சம் ஏன்னா நம்ப ஹெல்தியா இருந்தா நம்ம கொழந்தைங்களையுமே வந்து ஹெல்தியா பாத்துக்கற முடியும் அவங்களுக்குமே ஒரு இது வந்து நம்ம சொல்லி தர முடியும் இல்லயா நா அதெல்லா ட்ரை பண்ணிட்டு எப்டி இருக்குதுன்னு சொல்ட்டு உங்கள்ட்ட கண்டிப்பா சொல்றே ஓகே ஓகே பாக்கலா பாய்